கேக்குதா
ஆ கேக்குதுதா நீ என்ன பண்ற வேல்
ரீல்ஸ் பாத்துட்டு தண்டமா இர்க்குற நீங்க
நானா டா நா சும்மா அப்டியே ஃபோன் பாத்துட்டு கொரியன் ட்ரமாஸ்லா பாத்துட்டு உக்காந்துட்ருக்கே
நீங்க இன்ஸ்டால இல்லயா ரீல்ஸ்லா பாக்க மாட்டீங்ளா
இல்லடா அதல்லா பாக்கற்து பாப்போ அப்பப்போ
வேற எது பாக் மாட்டீங்ளா வெப் சீரிஸ்லா
அதான்டா கொரியன் ட்ராமாஸ் பாப்ப அது போக தமிழ்ல அந்த யூட்யூப்லல்லா வருதுல்ல வெ செரி சார் தாமில்ல
நாடக பாப்பீங்ளா நாடகோ
நாடக பாக்கற்துக்கு இங்க வீட்ல டி வி இல்லடா அம்மா வீட்ல தா டி வி இருக்கு
அதனால நாடகங் பாக் மாட்டீங்ளா
அ ஹ நாடகம்லா பாக்க மாட்ட முன்னாடி பாத்துட்ருந்த ஒரு இப்ப காலைல பதுனோரு மணிக்கி போட்டம்னா சாங்கால நாலு மணிவர உக்காந்து பாப் ப அதுக்கப்புறோ இப் போ வேலக்கி போக ஆரம்மிச்சனா அதுனால அதுலர்ந்து வந்தா டயர்டா இருக்குமா நைட்டு வேல பாத்துட்டு மறுவ்டி படுத்து தூங்கு வீட்ல வந்து சமச்சு சாப்புட்டு படுத் தூங்கவே டைம் கரெக்டா இருக்கு
அதுனால பாக்குறதுல
ஆமா அதுனால ஃபோன்ல எதாவ்து படோ நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த மரி படோ அந்த மாரி பாத்துக்கற்தோட செரி
அதுலியே ஜியோ ஹாட் ஸ்டார்ல இது பாப்பீங்ளா அதாவ்து ஹாட் பீட்டு எல் பி டபுள்யூ அந்த மரி
இல்லனா இப்ப வரக்கு ஏங்கிட்ட ஃபோன்லா மாரி இப்பதா புதுசா ஃபோன் வாங்ன அதுக் கு முன்னாடி எல்லா ஃபோன்ல அந்தளவுக்கலா பய ஏ தம்பியோட பழய ஃபோன் தா யூஸ் பண்ணனா அதுனால அதுல ஸ்டோரேஜ் எல்லா பத்தாது நெட்டு சார்ஜு நி கியாது
அ
அதுனால அதுலல்லா அவ்ளவாலா ஆப்பெய் ஏத்திக்க மாட்ட ஓன் பேசறக்கு அந்த நார்மலா ஃபோன்லயே இருக்கும்ல ஆப்பு அவ்ளோவா அவ்ளோதா இருக்கு அத விட்டா எம் எக்ஸ் பிளேயர் இருக்கு அவ்ளோதா வேற எதுவுமே இருக்காது
அதுனால எம் எக்ஸ் பிளேயர வச்சு வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கறீங்க நீங்க
ஆமா நா ஒன்னு எம் எக்ஸ் பிலேயர்ல பாப்பே இல்லன்னா யூ டியூப் பாப்பே அவ்ளோதா இல்லன்னா பாட்டு கேப்பே
அது சேரி
அப்றோ என்னடா நெட்ட ஆன் பண்ணாலே சல்லுன்னு சார்ஜ் எறங்கிரு அதனால முன்ன முன்கூட்டியே அந்த பழைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷோ ஆயிடுச்சு அந்த ஃபோனு வாங்கி அப்புறோ அந்த ஃபோனோட நெலம எப்புடி இருக்கு
ஆயிரு சார்ஜ் நிக்காது
அதுனால நா டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவே நெட் ஆன் பண்ணாதா ஆ ரொ ம்ப வேகமா சார்ஜ் கொறையுமா
நா நெட்டே ஆன் பண்ண மாட்டேன்னு இது
அதுனால டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவே சார்ஜர் போ சார்ஜ் போட்ற போ அதாவது நைட் தூங்கறக்கு முன்னாடியே டவுன்லோட் குடுத்துட்டேன்னா அது பேசாம ஃபுல்லா டவுன்லோட் ஆயிக்கு நைட்டுக்குள்ள சார்ஜ் எறங்குனாலு ஆ அப்டி பண்ணிக்கிறது ஆமா அப்டி ஜார்ஜ் போட்டுவுட்டோம்னா அப்றோ ஏறிக்கு அப்றோ வேலைக்கு போறப்ப கரெக்ட்டா இருக்கு அப்றோ சாய்ங்காலோ வந்து பாத்துக்லா
இருந்தாலு உங்ளுக்கு போர் அடிக்காதா
அப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கதுனால தெரியிலடா இப்பதா வேலைய விட்டு ரிலீவ்வாயிட்டே கொஞ்சோ ஆமா கொஞ்சோ உடல் நிலை
அதுனால போறதுல்லையா நீங்க
ஆமாண்டா
போர் அடிக்காதா வெளியல்லா போவீங்ளா பையனக் கூட்டிட்டு
பையனக் கூட்டிட்டல்லா வெளியலா எங்கியு போமாட்ட போறதுனா ஒண்ணு நா தனியா போவே அவன கூட்டிட்டு போனா என்ன சொல்றது அ கொஞ்ச தூரோ நடப்பா அப்பறோ ஐயோ என்னால முடியலமா என்ன தூக் குங்கம்மா அப்டிம்பா
அதனால கூட்டு போ மாட்டீங்களா
அதுனால நம்ளால தூக்கலா முடியாது வேணா நடந்து வர்றதுன்னா வா பக்கத்துல எங்கயாவது கடைக்கு கூட்டிட்டு போய் சாப்ட வைக்கிறது இல்ல சொந்தக்காராங்க வீட்டுக்கு அப்டியெல்லா போனா கூப்ட்டு போவ ரொம்ப தூரமா எங்கயாவது போறதுன்னா போனவொன்னே அன்னைக்கே வராமா அ போனவொன்னே அன்னைக்கே வரமாரி இருந்ததுன்னா வீட்லயே உட்டுட்டு எங்க அம்மா வீட்ல மட்டு சொல்லிட்டு போயிருவ இந்த மாரி எனக்கு வெளிய வேல இருக்கு நா போறே சாய்ங்காலாந்தா வருவே அது வரையு பையனப் பாத்துக்கோ அப்டின்ட்டு போயிருவே
ம்
அதனால அவனு கம்முனு இருந்துக்குவா ஆனா அவன்ட்ட வந்து உண்மய சொல்ல கூடாது உண்மய சொல்லாம இந்த மாரி அ பொய் சொல்லிட்டு இந்த மாரிப்பா எனக்கு அம்மாக்கு வ வேல அதி கமா இருக்கு நா முடிச்சிட்டு நைட்டு லேட் ட்டதா வருவ அதனால் நீ தாத்தாவோட இருந்துக்கோ
ப்றமத்தா தூங்கிரு சண்ட போடக்கூடாது இதுலா சொல்லிட்டி ஹேமாத்திட்டு
அ அ முன்னாடி நாள் நைட்டே கொண் போய் உட்டுருவ
ஒ
முன்னாடி நாளே ப்ளேன் பண்ணி அ நீ தாத்தாவோடே இருந்துக்க சாமி அம்மாக் காலைல நேரமா வேலைக் போவனு அ அத்னால நைட் லேட்டா தா வருவ அனால் நீ தாத்தாவோட இருந்துக்கோ நா நாளானிக் காலைல வந்து கூட்டிட் போய்க்கிற அப்டின்ருவ சேரிங் மவ் அ அதல்லா இருந்துக்குவா
அனா ஏமாத்திதா வெச்சிர்க்குறீங்க
த என்ன பண்றது தூரமா எங்யாவ்து ஊருக்கு போறதுனா கூட்டிட் போவ ஏ ஃப்ரெண்டு் கல்யாணத்துக்குலா கூட்டு போன அதுனால ப்ரச் சினையில இப்ப ஏ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குல்லா போகும்போத் வந்து ஃபிரெண்ஸே கூட்டு வர சொல்லிருக்காங்க நீ மட்டு தனியா வந்தனா அப்புடியே மண்டவத்துலந்து வெளிய அப்பியே தொரத்தி உட்ருவ பயனோட வந்தா உ வீட்டுக்காரு கூட வர முடியாது ஓகே அவரு வெளிய வெளியூர் ல்ல வேலக்ல இர்க்காரு அதனால வர முடியாது நீ உபை பைய ஒங்க கூட தான இருக்கா அவன கூட்டிட்டு வந்தா வா இல்லனா அப் ப்புடியே ஓடிப்போய்ரு அப்டின்ருவாங்க அதுனால போ ஒரு கல்யாண்த்துக் போகயில வந்து கூட்டிட் போல ஏனா வந்து அன்னைக் காலைல போயிட்டு மறுவ்டி ரிட்டன் நைட்டு பன்னண் மணிக்கே வந்துட்ட காலைல அஞ்சு மணிக்கி போன அ அஞ்சு மணிக் பொய்ட்டு நைட்டு பத்து ப பதனொன்ரை ஆயிடுச்சு அதுனால கூட்டிட் போவுல அடுத்த டைம் ஒன்னொரு ஃப்ரெண்டோட கல்யாண வந்துச்சு அதுக்கு வேணா முன்னாடி நாளே பொய்ட்டோ அதுனால வந் அ அது அங்க பாட்டி வீடு இருக்கா அதனால அங்க கூட்டிட்டு பெய்ட்டு அங்க பாட்டி வீட்ல இருந்துட்டு பெரியம்மா பெரிப்பால பாத்துட்டு அதுக்கப்புறந்தா களம்பி அங்க கல்யாண்த்துக்கு அடுத்த நாள் காலைல கல்யாண்த்துக் பொய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்துட்டு கொஞ்ச நேர இந்து பேசிட்டு சாப்புட்டு அப்புற கிளம்பி வந்துட் டோ அன்னக்கி கொஞ்ச நேரமாவே களம்பி வந்ட்ட ஏனா அங்கய் பக்கத்லே இருந்ததுனால நேரமா போயிட்டமா அதனால பக்கத்லே கோயிலுக்குலா போய்ட்டு நேரமா கிளம்பி வந்துட்டோ அண்னக்கிலா பத்து மணிக்கே வந்ட்டோ
எங்க வீட்ல இப்டி எனக்கு ஆசதா திடீனு ஏ செந்தத்துக்குள்ள கல்யாண நடக்ணுனு எங்க பன்றானுங்க ஒருத் தனு கல்யாண பண்ண மாட்டிக்கிறானுங்க
அ அ அ அ அ அ
இப்பதைக் யாரு கல்யாண பண்றதுலி இல்ல
உங்க அக்காக்கு கல்யாண ஆயிட்டா
அ ஹ அதாலா எங்க எங்க வீட்ல பண்ணுவனாங்குறாங்க அதாலா பண்ண மாட்டாங்ளாட்ருக்கு
அதல்லா ஒரு வய்சு ஆனா பண்ணுவாங்கடா
என்னையு எங் அக்காவையு எங்க அப்பா வீட்டோட வெச்சுக்லான் முடிவெடுத்துருக்காரு
அப்போ வீட்டோடையே மாப்ளைய பாக் சொல்லு கல்யாண பண்ணி வக்க சொல்லு
அவருக்கு விட்டுட்டு வரக்கு மனஸ் இல்லையாட்ருக்கு உடுவனான்ட்ருக்குறாரு
ஆ ஆ அப்றோ சாப்ட்டியா
ஓ சாப்பிட்டே நீங்க ஆனா எங்க வீட்ல இருக்கவங்காளா கேப்பாங்க
என்னது
எப்ப சாரு கல்யாணம் எ எப்ப அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிவிங்க எப்போ எப் எப்போ எப்போன்னு எல்லாருமே கேப்பாங்க
ஆ ஆ ஆ ஆ
ஆனா எங்க அப்பா வந்து அசரவே மாட்டாரு பதிலே சொல்ல மாட்டார்
அப்டியே பேசாம மௌனமே பதில்னு குடுத்துட்டு வந்து
மௌனமா கூட இருக்க மாட்டாரு இத பத்தி பேசுறதா இருந்தா வீட்டு வாராதீங்கன்னு சொல்லிருவாரு ஸ்ரெயீட் மூஞ்சில அடிச்ச பதில் தா
எப்டி தானே
பாக்கலா ஒண்ணு நடந்தா எங்க வீட்டு நடக்கிற பங்க்ஷன்னா அவதா பெருசு அப்ப அவளுக்கு தா பண்ணணு
ம்
ஆனா இப்ப வந்து நாங்களே மனசு மாத்திட்டோ இப்ப தங்கச்சி வயசுக்கு வந்தாலு எப்டி இருந்தாலு சீறு ஃபங்க்ஷன் வைப்பாங்க
ஆ ஆ
நம்ம அது செலிபிரேட் பண்ணிக்கலா நாங்க எல்லாரு மனசு மாறிட்டோ
சேர் சேரி இன்னிக்கி வேற இல்லியே சண்டேவா போச்சு வெளியெல்லா எங்கயு போலயா
எல்லா போயிட்டாங்க நா தா போகல நா வந்து எனக் விடிஞ்சது லேட்ட ஆயிருச்சு வ எந்திரிச்சி பாத்தா வீடு இருட்டா இருக் கு யாருமே இல்லயாட்டு இருக்கு அப்றோ தா ஃபோன் பண்ணி கேட்டே எங்க இருக்கீங்கன்னு
ஆ ஆ ஆமா எந்திரிக்கத நா
ப்பட்டுமே அப்டி சொன்னாங்க நாங்கல்ளா வெளியே போயிட்டமே அப்டி சொல்லி சொன்னாங்க அப்டியா சேரி பாட்டி வீட்ல இருந்து சாப்பாடு குடுத்துருக்காங்க சாப்ட்டுக்கோ அப்டி சொல்லிட்டாங்க
சேர் சேரி நம்ம எந்திரிக்கிறது தா வந் து பக காலையில டைமா இருந்தா பரவாயில்ல
இன்னிக்கி உண்மையாமே நா ரொம்ப சீக் கிரமாவே எழுந்திருச்சுட்டே நேத்தெல்லா ரெண்டர மணிக்கு தா எந்திரிச்சே
ஓ
தூக்கோ வருதுங்க குடுத்து வெச்சவன்னு நெனைக்கிறே நானு
அப்ப நைட்டு லேட்டா தூங்கிருப்பே அதனால காலையில லேட்டா எந்திரிச்சிருப்பே
தூக்கமே வர மாட்டேங்குது படம் பாத்துட்டுதா படுத்துக்கெடப்பே சும்மா வெட்டியா படம் பாத்துட்டுப்பே
ஆ ஆ இ நைட்டு இப்போ வெயா காலங்கவு கொஞ்சோ தூக்க வரமாட்
வேக்குது ரொம்ப வேர்க்குது தம்பிலா அதுவு தம்பி ஏ சி இல்லனா தூங்க மாட்டா அத்தளவுக்கு ஆகி போச்சு அவனுக்கு
ஆ ஆ ஆ சேரி
ஓவர் ஆட்டம் ஆய் போச்சி அவனுக்கு
இத என்னடா பண்றது வெயில் வெய காலோ
அவன போய் பாத்தாதா கொஞ்சோ மனசாரு
சேரி சேரி
அவே இருந்தா நேரோ போறதே தெரியாது
சின்ன கொழந்தைங்கன்னு இருந்தா கொஞ்சோ வீடே கலகலன்னு இருக்கு
வீடு சேரி அப்டியே வெளிய போயிட்டு வந்ட்டு உங்களுக்கு கூப்புடுறே திரும்ப
ஆ அ போய் சுத்திட்டு வந்ட்டு கூப்புடு
கூப்புடுறே உங்களுக்கு
ஆ ஆ சேரிடா